ஹலோ
ஹலோ ஆ ஹலோ கேக்குதா நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்ளா காயத்ரி
நீங்க எப்ப டி இருக்கீங்க
நால்லா இருக்கே சாப்ட்டீங்ளா என்னா சமயல் இன்னைக்கி
இன்னைக்கு சண்டேல்ல வீட்ல நான்வெஜ் தா நீங்க என்ன
நீங்க சமச்சீங்களா
என்னய சம
இல்லா மாமியார் சமையல் ஜெகா அங்க இருக்கீங்களா இங்க இருக்கீங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா இங்க இருங்க இருக்கீங்களா
இல்ல காலை போனே மாமியார் வீட்டுக்கு நேத்தி போனே பாப்பா தாத்தா பாக்கனும்னு சொன்னுச்சுன்னுட்டு அப்புறம் போயி விட்டு இன்னைக்கு சாய்ந்தரம் தான் வந்தேன் மாமியார் தான் சமைச்சாங்க மீன் குழம்பு நண்டு ஃப்ரை
எப்பா நீங்க வர்றீங்கன்னு சொல்லிட்டு ப அம்மா செஞ்சுருப்பாங்க போல
நான் வரேன்னு சொல்லிட்டு பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க பேத்தி வருதுன்னு பண்ணாங்க
அஹ் அவங்களும் வந்திருக்காங்களா இன்னைக்கு வந்திருந்தாங்களா
ஆஹ் பாப்பா பாக்கணும்ன்னு சொ சொன்னா அவன் ஆத்த தாத்தாவ அதனால அழைச்சிட்டு போனேன் நான் எங்க அம்மா வய
பிரீத்தினா உங்க கொழுந்த கொழுந்தனாரோட ஒய்ஃப் தானே சொல்றீங்க
ஆஹ்ஹா திலகா என் கொழுந்தனரு ஓய்ப்
உங்க பாப்பா பேரு தையல்நாயகி அதான் பிரீத்தி யாரோன்னு நான் யோசிசேன் சிக்கிறேன்ங்க
இல்ல இல்ல நான் இங்க வந்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு வந்து அது பாக்கவே இல்ல அவங்க ஆட்டத்த ஆஹ் பாப்பா இங்க ஸ்கூல் சேர்த்துட்டேன் சங்கரால
சேர்த்துட்டீங்களா
ஆஹ் அதனால அது ரெண்டு மாசமா அவங்க ஆத்தா தாத்தா பாக்கலன்னு அடம்புடிச்சுது நான் போய் பாக்கணும்ன்ட்டு செர் நேத்தி ஈவினிங் அழைச்சுட்டு போனேன் சோ அதனால பேத்தி வந்துருக் இத இன்னைக்கு இவ்ளோதான் சமைச்சாங்க
ஓ பேத்தி க பிரீத்தின்னு காதுல விழுந்துச்சு அதுதானே சொன்னேன் பேச்சி வந்து ஆஹ் சேர் செரி அழச்சிட்டு வந்டீங்க அவுங்களுக்கே லோன்லியா ஃபீல் ஆகாதுல்ல அவுங்களுக்கு
ஃபில் ஆகுதா ரெண்டு பேர் தான இருக்காங்க சும்மா இதுட்டே வீடியோ கால் பண்ணி பேஷ் ட்டுவாங்க அங்க கொழந்தனார் பொண்ணு கிட்ட பேசுவாங்க அப்பிடியே உங்களுக் காலோ போய்ட்டு இருக்கு
இருந்தாலு லோன்லியா இருக்கு உங்களுக்கு தி
இப்ப நவம்பர் மாசோ அங்க போயிடுவாங்க
அந்த அவுங்க டொழுந்தனார் வீட்டடையா
வீட்டோட இல்ல ஏ ஆ ஒப்பிடியா வந்து செக் கிம் கன்சிவா இருக்கு
உங்கள பத் த்துக்கவா
ஆ நவம்பர் மந்த் டெலிவிரி டேட் குடுத்துருக்காங்க அதனால நவம்பர் அங்க போயிடுவாங்க எப்பிடியு ஒரு த்ரீ மந்த் அங்கதா ஸ்டே பண்ணுவாங்க அதுக்கப்புறோ வேணா அவுங்க குத்துர் வருவாங்கனு நெனைக் கிறே வெத் தெரியல சுச்வேஷன் எப்பிடி இருக் என்ட
ஆ ஓகே ஓகே அண்ணா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க
நா மீன் கொழம்பு வச்சே
நல்லா இருந்துச்சா
நல்லாதா இருந்துச்சி ம் நான் நான்வெஜ்ஜி சாப்ட ஆரம்பிச்சிட்டேன்
ஏன் எப் எப்டி சாப்லான்னு சொல்டாங்ளா
சாப்ட்லானு அது ஒரு சைடு இது பண்ணது நா மெயினா இருந்ததே வந்து வீட் வாங்கிட்டு தான் சாப்பிட்ணும் சொல்லிட்டு இருந்தேன்
பாத்தீங்ளா எங்கள்ட்ட வேற மாதிரி
ஆனாலும் அதுவும் ஒரு ரீசன் தான் எனக்கு ஒடம்பு சரியில்லாம போனது நல்லார் அ இருந்துச்சுதான் அது நா விட்டதே மெயினா வந்து வீடு வாங்கிட்டு அத க அத ரெஜிஸ்டர் பண்ணிட்டுதான் சாப்பிடணும்னு ஒரு இதுல இருந்தேன் அத வாங்கி ஆம்மா ஹம் அந்த வேண்டுன்த வெளிய சொன்னா ப ம் பலிக்காதில்லையா அஹா
ஆஹான் உண்மையா இரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏனா வாடக வீட்லே ரொம்ப நாள் இருக் இருக்க முடியாது தம்பி இருக்கா நாளைக்கு அவனுக் இதுக்குனு ஒரு சேஃப்டி வேணும்
ஆம்மா அது என்னதான் பண்ணாலும் ஒரு நிரந்தரமான பிளேஸ்ஸா அவங்க பீல் பண்ண முடியல கொஞ்ச நாள் அந்த அவங்க வீட்டு சைடு இருக் இருக்கிறது கொஞ்ச நாள் எங்க வீட்டு சைடு இருக்கிறது ஒரு நல்ல பழக்க வழக்கம் வந்துட்டு இருக்கும் டக்குன்னு வேற வீடு மாறுனது நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாதிரி நாங்க தூங்கிட் தூங்கிட்டு இருக்கோ அது இப்ப இருக்குற ஆ இப்ப இருக்குற ஹவுஸ் ஓனர்க்லா எப்டினா வாடக குடுத்தா அவுங்க காலிப்பண்ண சொல்லவே மாட்டாங்க ஏழாயிர ரூபா எட்டாயிர ரூபா வாடக குடுத்தாங்கனா பிரச்சனயே கெடையாது அவுங்களுக்கு
இப்போ லீஸ்னா அந்த அமௌண்ட் அவுங்க திருப்பி குடுக்கணுல
அவுங்களுக்கு அது ஏர்னிங் கெடயாது அதனால வந்து மேக்சிமம் அந்த டூ இயர்ஸ் அவுங்களோட பினான்சியல் பேர்டனுக்காக வாங்குறாங்க எங்கள்ட்ட லீஸ் இருக்கட்டு அப்டின்னு சொல்லிட்டு அத ஓரு ரெண்டு வருஷத்ல என்னா பண்றாங்க இப்ப வீடு இந்த வீடு புது வீடு அவுங்க கட்டி இருக்காங்க இப்ப இந்த வீடு கட்டும் போது அவுங்க கொஞ்சோ கஷ்டமா இருந்திருப்பாங்க இல்லையா சரி ஒருத்தவங்களுக்கு லீசுக்கு விட் இப்ப இது பண்ணுவோனு சொல்லி இப்ப அவுங்க அந்த ரெண்டு வருஷோ இந்த பர்சனல் லோன க்ளோஸ் பண்ணதுக்கு அப்றோ இன்னொரு பர்சனல் லோன் குடுத்து எங்களோடத அடச்சிட்டா அத அவுங்க கட்டி இந்த ரெண்டு வருஷோ முடிச்சுக்கலால
அவ வீட்டோட இது ரெண்டுக்கு விட்டு வாங்கி வாடக மட்டு வாங்கி இருக்கலாண்டு
இந்த பிளான்ல தா எல்லாரு டூ இயர்ஸ் சிலர் த்ரீ இயர்ஸ் போனது எல்லாமே நா புது வீடு தா இருக்கே அவுங்களோட பேர்டன் முடிஞ்சிருச்சுனா இல்ல நீங்க வாடகைக்கு மாத்திக்கோங்க ஏதாவது ரீசன் சொல்லி எங்கள இப்டிதா பண்ணுவாங்க எங்களுக்கு வாடக தா வேணு அப்டி
நாங்ளுமே அம்மா அம்மா வீட்லயுமே கொஞ்ச நாள் அப்டிதா நா இருந்தோ பஸ்ட்டு இங்க பேர்ல உ இருக்குல்ல அங்க ஒரு டூ இயர்ஸ் லீ்ஸ் து பேலத்ல இன்னோரு வீடு மாத்தி அங்க ஒரு டூ இயர்ஸ் லீட்ஸு அதெல்லா சரிப்பட்டு வராது நா எல்லா ஜுவல்ஸ் வச்சு இது பண்ணி இங்க இந்த வீடு வாங்குனது கஷ்டமா இருக்கு அப் அப்போ தா ஒரு செட்டில் ஆகி அக்க பக்க உள்ளவங்களலா பேசி பழகுவாங்க அதுக்குள்ளே டூ இயர்ஸ் முடிஞ்சுரு திருப்பி வேற வீட்டுக்கு போற மாரி இருக் ப்போ
எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரியாவே இருந்துச்சு அது ஒவ்வொருத்தவங்களு வந்து என்னமோ நம்ம போ இல்ல வீடு வேணு வீடு வேணு சொல்லும் போது என்மோ அவுங்க வீட்ட நம்ம தூக்கிட்டு போற போற மாரி பேசுவாங்க அப்போ ஒரு நா ஒரு ஃபோர் இயர்ஸ்சுக்கு முன்னாடி நா இது பண்ணே அது இல்லாம எங்க வீட்டு்ல இந்த ஏ சி ஃபிட்டிங் பண்ணனு அது பண்ணணு இது ஒவ்வொரு தடவ சிஃப்ட் பண்ணும் போது பாருங்க ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஆவது செலவாயிடு இதுக்கு இத இத சிஃப்ட் பண்றது அத சிஃப்ட் பண்றது அது பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாரி போடு இருக்காது
போர்டு தனியா செலவு பண்ணனு
அந்த போடுக்கு தனியா அவுங்க ஏ சி ஜ்ஜுக்கு நறைய பேர் வந்து இது வச்சிருக்க மாட்டாங்க சுவிட்சு போர்டு வச்சிருக்க மாட்டாங்க வந்து ஏ சி சுச்சு போடு அது வந்து நம்ம இப்ப கட்ற வீடெல்லா வச்சிருப்பாங்க முன்னாடி உள்ள வீடெல்லா வச்சிருக்க மாட்டாங்க அதுக் நீங்க தா பாத்துக்கணும்பாங்க அவங்க வீட்டுக்கு
அது திருப்பி நம்ம கல் நம்ம கலட்டி எடுத்துட்டு போம்போது அந்த ஹோல்ஸ் இருந்தா அதுக்கு வேற தனியா சார்ஜ்
ஆமா அதெல்லா நம்ம அவுங்கள்ட்ட விட்டுட்டு வந்துட்ணு வேஸ் அடுத்துதா நம்ம எடுத்துட்டு வந்து அதது என்ன பண்ண போறோ சொல்லுங்க நம்ம சும்மா தா வச்சுிருக்க போறோ அடுத்த வீட்ல இந்த வீட்ல இருக்கு இப்போ நா அத எடுத்துட்டு வந்துந்தா என்ன பண்ண போறே ர அவ்ங்கள்கிட்டயே சரி போய் இருக்கட்டும்னு விட்டுனு சொல்லி ட்டு வந்துர வேண்டியதா இதேதா எனக்கு ரொம்ப நாளா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவுங்க பேசினாங்க என்ன அ அப்போ நா வே ட்ட ஐயோ இதோட நம்ம வந்து வீடு வாங்கிட்டு தா இது பண்ணனுனு அதுலேருந்தே வீடு மாத்தக்கூடாதுன்னு நனைச்சிட்ருந்தே திருப்பியு மாத்துற மாரி சிச்சுவேஷன் திருப்பியு இப்போ இப்ப பாருங்க இங்க வந்திருக்கும் போது நா உடனே அந்த ஸ்டெப் எடுத்திருக்கலா பண்ணல நானு கரெக்ட்டா அந்த டூ இயர்ஸ் முடிஞ்சு எனக்கு நெருக்கடி வரும்
அதுக்கு அந்த சிட்டிவேஷன் வரும்போது தா நமக்கு அதோட தேவை புரியு இருக்கே யார எதுவு சொல்ல நம்ம இருந்துக்கலா பாத்துக்கலா அப்படின்டே போயிடு பட் அந்த நெருக்கடின்ன சுத் ட்ச்சிவேஷன் வரும்போது அதோட
அப்பதா போய் நம்ம வீடு எங்கேயாது கெடைக்குதான்னு பாப்போ ச வாங்குறதுக் க்கு அப்பின் சொல்லிட்டு பாப்பே நா இப்பவுமே லேண்டா வாங்கணுன்னு யோசிக்கவே இல்ல என்னால கட்ட முடியாது என்னால போய் நிக்க முடியாது இவரு போய் நிக்க மாட்டாருங்கிறது எனக்கு நல்லா தெரியு லேண்டா வாங்குற ஐடியாவே என்க் து கெடையாது நா வீடாதா பாத்துட்டு இருந்தே எங்கயாவது கெடைக்குமா அப்பிடின் சொல்லிட்டு எங்கேயுமே கிடைக்கல எனக்கு வீடா வீட கேட வாங்கணுன்னா ஒரு ஃபட்டி லேக்ஸ் பபிப்டி லேக்ஸ் வச்சிருக்கணு
ஆமா இல்ல நீங்க இப்போ கான்ட்ராக்ட்ர்ட்ட குடுத்து கட்டனாலுமே நீங்க அப்பப்ப போய் பாக்கணு அப்பதா அதோட இது வந்து கரெக்ட் ட்டா தெரியு அவுங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டோம்னா அப்புறோ ஒண்ணுமே
பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டமா இருக்குதா நா வீடா வாங்கிட்டா நமக்கு பிரச்சன கெடையாது இல்லையா எது எது கரெக்டா இருக்கான்னு பாத்து மட்டு நம்ம வாங்கிரலா இப் இப்ப நா என்ன பண்றது இப்ப இன்ஜினியர் இன் இப்பறா வந்துட்டு போனாங்க அவர் குடுத்த மூணு பிளானுமே எனக்கு புடிக்கல
வேற இன்ஜினியர் பாக்கலால்ல
அதுதா சொன்னே அவுங்க எங்க அண்ணா என்ன சொல்லிட்டாங்க இன் எந்த இ்ன்ஜினியர் போனாலு அவுங்களுக்கு என்ன ஃபேவரோ அவுங்களுக்கு எப்பிடி ஈஸியா இருக் கோ அது மாரி ஒரு ரெண்டு மூனு பிளான் வச் த்தா உங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க உனக் க்கு என்ன பிளான் வேணுங்கிறது நீங்க வந்து பிளான் டிசைனர்ட்டபோ ரெண்டாயிரூவா மூவாயிரரூவா செலவானாலு பரவால்லனு நீ என்ன டிசைன் வேணுமோ அதப் போட்டு வலது இன்ஜினியர்ட்ட குடுத்துட்டு இந்த இந்த பிளான்ல பண்ணணு அப்பிடிங்கறத நீ சொல்லு அப்பிடின் சொல்றாங்க அவுங்க
ஆமா இப்போ ஒரு ஸ்கொயர் பிட்டுக்கு இவ்வளோ தான சார்ஜ் பண்றாங்க சோ அப்பிடி இருக்கு போது இந்த மெட்டீரியலோட காஸ்ட்டு ப்ளஸ் அவங்களோட ஒர்க்கர்ஸோட காஸ்ட்டு எல்லாமே பண்ணி தான அவுங்க அந்த பிளான்ல அடக்கணுல்ல அதனால அவுங்க கண்டினியுஸ் த்தா ஒரு ரெண்டு பிளானுதா வச்சிருக் க்காங்க நமக்கு புடிச்ச மாரி கட்டணுன்னா
அவுங்க அப்பிடி சொல்லி ஆ நம்ம டிசைனர் யார்டியாது போய் நீ உனக்கு எப்பிடி வேணுமோ அது மாரி பண்ணிட்டு வந்து இது பண்ணுக
இப்ப நெறைய கம்ப்யூட்டர் சன்டர்ஸ்ல ஆட்டோ கேடை இருக்கு ஆட்டோகேடு இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டஸ் போனீங்கன்னா பில்டர்ஸ் ஆ டிசைன்ஸர் குடுப்பாங்க சோ உங்களுக்கு அது எது சேட்டிஸ்பை சானமோ அத எடுத்துட்டு வந்து எவ்ளோ காஸ் பாக்கனு சொல்லிட்டு அந்த
ட்ட இப்ப சொன்னே இன்னைக்கு லீவா இருக்கு வாங்க போய் பாத்துட்டு வருவோன்னு நா இன்ஜினியர்ட்ட ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா குடுக்குறதே இந்த அவரு பிளான் போட்டு குடுக்கணுனு சொல்லிட்டுதா குடுக்குறோம் அவருக்கு தனியா வேற இது வேற தனியா நீ செலவு பண்ணுவியா அப்டின்னு இவர் சொல்லிட்டு ஒக்காந்துருக்காரு அவுங்க இப்டி சொல்லிட்டு போறாங்க இவுங்க எல்லாரையும் ஒண்ணு சேக்கறதுக்குள்ளார ஏ நா படுற பாட்டு
அது கஷ்டம்தான் இல்ல நீங்களே சும்மா நெட்டு்ல் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்கள வீட்
அதுதா பாத்துட்டு இருந்தேன் ஆ அதுதா பாத்து ரெண்டு மூணு பிளான் நான் தான் வரைஞ்சி வச்சி வச்சிருக்கேன் இது மாரி பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்டின்னு அதுலே த்ரீடி ஷேப்லா வருது ஃபோன்லயே ஆப்ப டவுன்லோட் பண்ணி த்ரீ டி ஷேப்லா வருது து அது மாரி இது ட்ரெண் ம் சேட் ஜி பிட்ட குடுத்தாலும் நம்ம எவ்ளோ ஸ்கொயர் ஃபீட்ல கட்டணு சொல்லி குடுத்தாலு அதுவும் வந்து அனுப்புது
அதுல எது உங்களுக்கு சேட்டிஸ்பேக்ஷனா இருக்கோ ஆனா ப்ளூ பிரிண்ட் வேணும்பாங் க
இவு இவங்கள்ட்ட குடுத்துட்டோனா அந்த பிளான் படி போட்டு குடுத்துருவாங்க
சரி அப்பனா நாளைக்கு பேசி பாருங்க வர சொல்லிட்டு
ஆ அதா இவங்கள்ட்ட குடுத்துட்டு இவரு அதுவுமே அம்பத்தாஞ்சாயிரூபா கேக்கறாரு பிளான் அப்ரூவல் வாங்கி குடுக்குறதுக்கு ஒரே நாள்ல வாங்கி குடுத்துருவாரா இன்ஜினியரு
ஆமாங் அண்ணி அது வேற அது மாநகராட்சி வேற இல்ல நீங்க அந்த எடத்துல வீடு கட் டலா அப்டின்றதுக்கு லீகல் அட்வைஸர்கிட்ட பிளான் அப்ரூவல் வாங்கணு
ம் பிளான் அப்ரூவல்க்கே அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்ளோ அமௌண்ட்டு அப்டின்னு சொல்லி பா ஃபிப்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுமா அவரு இவரோட அது இவரோட கமிஷ த சேத்து சொல்றாரு போல
இங்க வில்லேஜில தான இங்கேயே தேட்டி ஃபைவ் தௌசண்ட் கேக்கறாங்க அப்போ அது மாநகராட்சின் போது கண்டிப்பா அமௌண்ட் காஸ்ட் அதிகமா தா இருக்கு
உம் உம் ஆனா ஆன்லைன்ல இப்ப ஜமுனா வீடு வில்லேஜ்ல தா இருக்கு அவுங்க ஏழாயிரத்தி ஐநூறுவா தா கட்டி பிளான் அப்ரூவல் வாங்குனாங்ளா
ஆன இங்க தேட்டி ஃபைவ் தௌசண்ட் கேக்குறாங்க இங்க பில்லூர் பஞ்சத்து இருக்குல்ல
ஆமா அது வந்து நீங்க ஆ ஏதாவது ஃப்ரூப் மாரி அவுங்க குடுத்துவுடுங்க சும்மா இது லஞ்ச மாரிதான குடுத்துருக்கீங்க
நாங்க இன்னு எதுமே ஸ்டெப்ஸ் எல்லா எடுக்கல ஜஸ்ட் நா போய் விசாரிச்சே அதுக்கு இவ்வள காஷ்டா ஓ லீகல் அட்வைசர்ஸ் வந்து அதுக்கு லீகல் அப்ரூவல் குடுக்கணுமா அது அல்லாம பஞ்சாயத்ல இருந்து த
அதெல்லா அவுங்க அதெல்லா சொல் அதுதா சொன்னாங்க இருந்தா உங்க வீட்டுக்காரங்க அதுதா சொன்னாங்க நீங்க இதெல்லா பாக்காதீங்க நேரா வி ஓ ஆபிஸுக்கு போயிடுங்க ஆன்லைன் பேமெண்ட் எவ்வளவோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட போறோ ஆன்லைன் பேமெண்ட் எவ்ளவோ அத கட்டி கட்டிட்டு வந்துடுங்க ஒரு இருபது நாள் ஆகு ஆனா அவுங்களே அப்ரூவ் பண்ணி அனுப்பிடுவாங்க நீங்க
அதுதா நீங்க இல்லன்னா அப்டி ஸ்டெப் எடுக்லா உங்களுக்கு டிலே ஆகே ஆகணும்னா நீங்க டைரெக்டா பி டி ஓ ஆபிஸ் போயிட்டு பண்லா